வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா ஆ டீ காஃபி
ஆ காஃபி போட்டு குடிச்சே ஸ்நாக்ஸ்லா எதுவு சாப்பிட்ல வெறு காபி மட்டு போட்டு குடிச்சுட்டு அப்டியே நடந்துகிட்டுருக்கே சும்மா அப்டி மாடிலயே ம் ஆமா அதுல அப்டியே நடக்கறே
சேரி சேரி
ம் செரி பள்ளி பருவங்கள பத்தி பேசுவோமா பள்ளி பருவத்த பத்தி பேசுங்க ம் அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டிங்காருக்குது அ நல்லா அத‌ பேசலாம் ம்
உங்களோட உங்களோட அனுபவத்த சொல்லுங்க
எங்க அனுபவோ வந்து அதா நா சொல்வேனே எங்க சிஸ்டர் பெரிய சிஸ்டர் வந்து டென்த் படிச்சாங்க
ஆ
அடுத்தவங்க வந்து எய்ந்த்து நா சிக்ஸ்து
டென்து எய்த்து சிக்ஸ்து ஓ டூ டூ இயர்ஸ் கேப் எல்லாருக்
ஆமா ஆமா ஸ் அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க வந்து படிச்சுட்டு போது எல்லாருமே வந் து அப்ப பஸ் இருக்கு எப்பயாவதா வரு ஆ பஸ் கிடையாது
இப்ப நீங்க இருக்கிற இடத்துலருந்து வெளிய போய் தா படிக்கணுமா
ஆமா அங்க வந்து அஞ்சாவதுதா இருக்கு அப்ப அதுக் கு மேல வந்து இருக்காது அப்ப நாங்க வெளில போய் படிக்கிற சூழ்நில எங்களுக்கு எங்க அப் பா போயி ஒவ்வொரு பிள்ளைங்களயா அங்க போய் சேத்து உடுவாரு அவருக்கு எப்டி அந்த ஸ்கூல் தெரிஞ்சுச்சுன்னு தெரியல அந்த ஸ்கூல கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்த்து உட்டாரு இங்க தெருவுல உள்ளவங்களு அங்கதா வந்து படிப்பாங்க
கவர்மெண்ட் ஸ்கூலா அது இல்ல பிரைவேட் ஸ்கூலா
ஆ கவர்மன்ட் ஸ்கூல் ஆ அப்ப நாங்க வந்து எப்டின்னா களம்பி போறதுப்போ பக்கத்துல இங்க ஒரு நாலு புள்ளெஈங்க எங்க தெருலயே வருவாங்க அவ்ங்க எல்லா சேந்து போயி நாங்க ஒரு ஒரு எடொம் வெச்சிருக்கோ ஃபிக்ஸ் பண்ணி அங்க போயி நாங்க வந்து ஆ ஆ ஆ நிக்கெணு அவ அந்த ஊர்ல உள்ளவங்களா கரட்டா அந்த எடத்துக்கு வந்துருவாங்க எனானா குளத்தோட கர இருக்கு பாத்தீங்களா அந்த கரையில போய் நிக் போனாங்க அங்க ஒரு பிள்ளயார் கோயில் இருக்கு அங்கன போய் நின்றுவோ எங்க அக்காவுக்கு வந்து ஸ் ஸ்டெடி இருக்கு ஸ்பெஷல் க்ளாஸ் மாரி காலேல இருக்கு இல்லன்னா ந சாந்தெரத்துல இருக்கு அதனால பெரிய அக்கா மட்டு கொஞ்சொ சீக் ம் சீக்கரொ போயிரு அந்த ஸ்கூல்ல ஒரு ரொம்ப ஸ்ரிட்டா இருப்பாங்க நல்லா ஒரு
கவர்மண்ட் ஸ்கூலே ஸ்ரிட்டா
ஆமா நல்லா படிக்க வெப்பாங்க அங்கெ
ஓகே
அத்னால அது ஒரு நேரோ வந்து எக்ஸாம் டைம்லா சீக்கெரம் போயிரு நாங்கெல்லா சேந்து போவோ அப்டி போம்போது இன்னொரு புள்ளெங்க வரு அஞ்சு புள்ளெங்க வரு அஞ்சு அவ்ங்க வீட்ல ஆ பாத்தீங்கன்னா இன்பமொழி தேன்மொழி கனிமொழி பொய்யாமொழி அன்புமொழி அந்த புள்ளெக பேரு அஞ்சுமே வருங்க ஒரே மாரிதா இருக்குங்க
ம்
எ நா அந்த புள்ளெங்களு வருங்க அவ்ங்க அஞ்சு பேர் அவ்ங்க வீட்ல நாங்க மூணு பேரு எங்க தெருவுல உள்ள வந்து பழனி கவிதா ஆ ஆ பாலு ன்னு ஒரு பைய அப்பறொ மணின்னு ஒரு பைய அது மாரி நறையா பேர் வருவாங்க அப்பெல்லா வந்து இன்னெக்கி பாருங்க ஒரு ரோட்ல ஒரு பொம்பள புள்ளெங்க போம்முட்ல ஆ கற்பழிப்பு அது இதுன்றாங்க நாங்க எல்லாருமே சேந்துதா போவோ
ம்
சேந்துதா போவோ சேந்துதா வருவோ எங்கள ஒருத்தர் கூட அந்த தவறான பார்வையில பாத்ததே கெடையாது
அந்த காலத்துல எல்லா யார் அந்த மாரி பண்ணிருக்கறா எல்லா இப்பதானா நடக்குது இப்பதான பொம்பள புள்ளைகளுக்கு கொழந்தைங்களுக்கு வய்சான கெழவிக்கெல்லா பாதுகாப்பு இல்லாம இருக்குது அந்த காலத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா க்ராமொ க்ராம சைடா இருந்தாலு செரி சிட்டி சைடா இருந்தாலு எல்லா வந்து பொம்பள புள்ளெங்கதா இப்ப க்ராம சைட்லா பாத்தனா எல்லா
இல்ல அந்த பசங்களுமே நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வந்து உட்டுருவாங்க ஒரு ஆளு கொறஞ்சா கூட நின்னு அந்த கரைல நின்னு நாங்க வர வரக்கு நின்னுட்டு பாத்தா அதுக்கப்பறொ கூட்டிட்டு வந்துட்டு தா வருவாங்க உட்டுட்டு எல்லா யாரு வரமாட்டாங்க
ம்
அவ்ளோ ஒரு பாதுகாப்பு அப்போ
அப்ப எல்லா நல்லா சேஃப்டி எல்லாமே இருக்கு வாசல்ல எல்லா வ வீட்டுக் குள்ள யாரு தூங்குவா இப்பதா ஃபேனு ஏ சி எல்லா வந்திருக்கு அப்ப எல்லா பாத்தீங்கன்னா எல்லா இயற்கை காத்துதா ஆமா எல்லா இயற்கை காத்துதா வெளியறதா எல்லா படுத்து தூங்குவாங்க யாருக்கு ஒரு ப்ரச்சனயு இல்லாம ரொம்ப சேஃப் டியாதா இருக்கோ இப்பதா நாடு நாடு ரொம்ப கெட்டு போய் கடக்குது
ஆமா நாங்கல்லா வந்து இதுலதா படுத்திருப்போ தெருவுலதா பாய் விறுச்சு போட்டு தெருவுல லைனா எல்லா பொம்பள பிள்ளைங்க தா எங்க வீட்லயே நாலு பொம்பள பிள்ளைங்க ஒரு பையந் தா
அது கரண்ட் எல்லா போயிருச்சுன்னு வச்சுக்கங்களே எல்லா வந்து ஒண்ணு கூடி வந்து உக்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கறது அதெல்லா ஒரு அதெல்லா ஒரு ஒரு காலோ அந்த லைஃப்லா அந்த லைஃப்லா திரும்ப கெடைக்கவு கெடைக்காது நம்ம பசங்களுக்கு அது கெடைக்காது
அது வுன்னோன்னு என்னானா போஸ்ட் கம்போ இருக்கு எங்க வீட்டு கிட்ட அந்த போஸ்ட்டு கம்பத்துல படுச்சவுங்க எத்தனையோ பேரு இன்னக்கி வந்து பெரிய பெரிய ஆளா இருக்கறாங்க
ம் ம்
தெருஞ்சு எங்கது வீட்டுக்கிட்ட அந்த போஸ்ட் கம்பம் லைட்ருக்கு அந்த ஒரு லைட்ருக்கு அப்பறோ தெருவு லாஸ்ட்ல ஒரு லைட்ருக்கு அந்த லைட்ல உக்காந்து இன்னக்கி ஒரு பொண்ணு வந்து ப பெரிய பட்டப்படிப்பல்லா படுச்சு அவுங்க பேராசியை விருதல்லா வாங்கி அவுங்க அந்த ஸ்கூல்ல தா படுச்சாங்க சாதாரணமா எங்க ஸ்கூல்லு அஞ் சாவது இருக்கு எங்க ஊர்ல அதுல படுச்சு அப்பறோ வேற கவுர்மண்ட் ஸ்கூல்ல படுச்சு போனவுங்க இன்னக்கி பெரிய காலேஜ்ல ப்ரொஃபசரா பேராசிரியயா இருக்காங்க அதே மாரி எங்க வீட்ல வந்து எல்லாருமே அங்கதா படிப்போ எங்கள பாத்து பொறாம படுவாங்க அ எங்க தெருவ்ல உள்ளவுங்களா
ம்
ஆ இந்த பிள்ளைங்களுக்கு மட்டு எப்டி படிப்பு இப்டி வருது நல்லா படிக்குதுங்க நீங்க ஏ படிக்க மாட் றீங்க சாம்பிளுக்கு எங்கள தா சொல்லி திட்டுவாங்க மத்த பிள்ளைங்களல்லா
இப்ப நீங்க வந்து இந்த கரண்ட் கம்போ கீழ உக்காந்தல்லா படுச்ச பிள்ளைங்கல்லா நெறைய படு சுருக்காங்கன் சொன்னீங்க பாத்தீங்களா இப்ப நீங்க சொன்னோனே எனக்கு ஒரு பையனோட ஞாபகொ வருது
ம்
எங்க ஊர்ல நா நா அண்ணான் தா கூப்டுவே எனக் வயசு ரொம்ப மூத்த பையே
ம்
நா சின்ன பிள்ள ஆறாவது ஏழாவது படிக்கும் போதுதா பத்தாவதோ என்னமோ படுச்சா அந்த பையே
ம் ம்
அந்த பயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவு கெடையாது அம்மாவு கெடையாது அம்மாச்சி வீட்ல தா வளந்துகிட்ருந்தா படுச்சுக்கிட்டே டே இருப்பா என்னாரு படுச்சுக்கிட்டே இருப்பா வீட்ல வ லைட் இருக்காது எங்கயாவது கரண்ட் கம்பொ இருந்துச்சுனா கரண்டு கம்பத்துக் அடில உக்காந்து படுச்சுட்ருப்பா அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பேமஸ் வந்து பெருமாள் கோயிலு அந்த பெருமாள் கோயில்ல போய் உ உக்காந்து படுச்சுக்கிட்ருப்பா எங்க பாத் தாலு படுச்சுட்ருப்பா டென்த்துல நல்ல மார்க் எடுத்தா லவன்த்து டுவல்த்து படுச்சா அப்டியே படு ச்சுக்கிட்டே இருந்தவே என்னாரோ ஒ வெள பசங்களோட வெளையாட போமாட்டியா யாருக்கிட் டயு போய் பேச போ மாட்டியா சாப்பாடூ சாப்புடுவியா போய் படிப்பா பு காலேல எழுந்துரு ச்சதுல இருந்து நைட் வரைக்கு இப்டியே படுச்சுக்கிட்ருந்து கடசீல அவெ மெண்டல் ஆய்ட்டியா
போ ஒரேடியாவு படிக்க கூடாது போலருக்கு
ஆமா ஆயிட்டா ஆய்ட்டு அவனுக்கு அத அதுக்கப்பறோ என்னானாங்கிறது எனக்கு ஞாபகோ இல்ல அத நா கேக்கவு இல்ல
தானா பேச ஆரம்பிச்சிருவானுங்க ரொம்ப படுச்சா
ஆரம்முச்சு பைத்தியகார மாரி ஆயி ஹாஸ்பிட்டல்லா கொண்டு போய் சேத்துருந்தாங்க படிச்சு என்னேர படிச்சுட்டு இருப்பா யாருக்கிட்டயு பேச மாட்டா
அப்டித்தாவு அப்டியு இருக்க கூடாது படிக்கிற நேரத்துல படிக்கணு வெளார்ர நேட்ல வரு நாங்களா என்ன பண்ணுவோ ஸ்கூல்லல உட்டு நாங்க சொல்றோம்ல எல்லாருமே வந்துட்டு எல்லா ஃப்ரெஷ்ப் ஆய்ட்டு சாப்ட்ருவோ சாப்ட்டுட்டு எதோ ஒண்ணு வீட்ல இருக்க எதோ ஒண்ணு சாப்ட்டுட்டு இப்பதா இந்த ஸ்நாக் ஸு அது இதுன்னு வாங்கி வெச்சிட்டு இருக்குறாங்க அப்பல்லா கடையாது என்னவோ வீட்ல என்ன இருக்கோ அதுதா பழைய சோறா இருந்தாலு அதுதா சாப்பாடாஇருந்தாலு அதா அதுதா நாங்க சாப்டுவோ சாப்ட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரோ வீட்டுப் பாடோ எல்லா கம்பல்சரி எழுதிருவோ படிச்சுருவோ அந்த படிச்சு முடிச்சுட்டு அந்த இருவது புள்ளைங்கமே எங்க வீட்டு வாசல்லதா வந்துருக்குங்க
ஆ
ஆ அந்த இதுல்லா வருதெரிமா கொளைக் கொளைக்கா முந்திரி மா ஆ இங்கிட்டு பத்து பேரு அங்குட்டு பத்து பேரு நா அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இரு ப்பனா எங்க அக்கா ரெண்டுமே என்னய சேக்காதுங்க வெளாட்டுக்கு நீ உப்புக்குசப் பண்ணீன்ட்டு சொல்லி வச்சு உக்கார வச்சிருவாளுக வேடிக்க தா நீ பாக்கணு எங்களோட பெரிய பிள்ளேங்களோட நீ வெளாட கூடாது அப்டினே என்ன வச்சிருவாங்க எனக்கு அழுதுகிட்டு உக்காந்துருப்பே நானு என்னய சேக் க மாட்டிக்குதுங்க இதுங்கனு பேருக்கு என்ன பண்ணுவாங்கனா ஃபஸ்டு இதுல வெளாட வுட்டு என்னய அவுட் ஆக்கி விட்டு போய் உக்கார வச்சிருங்க அப்ப ஆ இப்பயு அததா பண்ணுவாங்க என்ன அ எனக்கு அது கோவமா வரு அவங்களோ
ஒன்னு வெளையாட்டுக்கு சேக்க மாட்டாங்க அப்டி சேத்தா அவுட் ஆக்கி ஒக்கார வச்சிருவாங்க
எனக்குனு ரெண்டு ஆமா எனக்குனு ரெண் ரெண்டு மூணு ஃபள பிள்ளேங்க இருக்கு செட்டு அந்த பிள்ளேங்களோட நா வெளாட போய்ருவ அதுங்க வந்து எனைய மாரிதா இருக்குங்க ரோ நா இப்ப பேசற அப்ப ரொம்ப அமைதியா இருக்குற ஆளு அதனால பேச மாட்டோ எ செட்டுங்களு அப்டிதா இருக்கு நாங்க என்னா வோ தனியா போய் எதாவொன்னு வெளாட்றது இவங்க பெரிய செட்டெல்லா விளாடாதுங்க விடாதுங்க எங்கள
ஆ
இந்த செவ்வாக்கெழமல்லா சாமி கும்டுவாங்கல்ல மாயி சாமீன்ட்டு அ தல்லா வந்து எங்க அக்கா பெரியக்கா செட்டு தா கும்புடுவாங்க அப்பய எங்கள கூப்படாது அது எங்களல்லா நைட்டு தூங்க வச்சிட்டு போய் சாமி கும்டுட்டு வந்து ஆ எழுப்புவா தூக்க கலக்கத்துல ஏதோ ரெண்டு கொழுகட்டய சாப்ட்டுட்டு படுத்துருவோ
அது வருஷத்துல ஒரு தடவ தான பண்ணுவாங்க
இல்ல இல்ல தை மாசோ ஆடி மாசோ இன்னொரு இது மாசி
அம்மாசி அம்மாசி சாமினு சொல்லுவாங்கல்ல அம்மாயியா எதோ சொல்லி ஒரு சாமி அம்மாயி ஆ அம்மாயி சாமி அது எனக்கு எங்க ஊர்லலா அந்த மாரி கும்புட்டதெல்லா கெடையாது அந்த பழக்கோ தெரியல எனக்கு நா வந்து நா மொதோ மொதோ திருச்சி வந்த
ம்
சோ திருச்சி வந்தப்ப வந்து பாத்தீங்கனா அங்க வந்து எங்க அக்கா வீட்ல வந்து ஸ்டே பண்ணிருந்தே அப்ப வந்து பக் க்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து நா வேல பாத்துக்கிட்டு இருந்த நடந்தே போவே நடந்தே வருவே அங்கதா இருந்து பண்ணிட்டு இருந்தே அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த தெருவுல வந்து பாத்தீங்ன்னா எல்லா அந்த தெருல இருக்குறவுங்க பூரா எங்க ஊருக்காரவங்க மட்டுந்தா இருப்பாங்க
ம
அது ஒர் ரெண்டு மூண் தெருவு இருக்கு அந்த ரெண்டு மூண் தெருவு ஃபுல்லாவே எங்க ஊருக்காரவுங்க மட்டுந்தா இருப் வாங் அங்க வெளியூர்க்காரங்க யாரு இருக்க மாட்டாங்க எல்லா சொந்தக்காரவுங்க தா அப்ப அவுங்க வந்து பாத் திங்னா சாமி கும்புடுவாங்க அம்மாசி சாமி அம்மாயி சாமி அப்டின் சொல்லி நைட்ல மட்டுந்தா கும்டுவாங்க லேடிஸ் மட்டுந்தா இருக்கணு ஜென்ஸ் யாரு வரக்கூடாது
நேமா ஜென்ஸுக்கு அந்த கொலுகட்டயே குடுக்க மாட்டாங்க பாக்கவு கூடாதும்பாங்க
அ
பாக்கவுங்கூடாது அந்த கொழுகட்டய நம்ம குடுக்கவுங்கூடாது லேடிஸ் மட்டுந்தா சாப்டணு அப்டி
ஆ அப்ப அதா அங்க வந்துதா நா கேள்வியே பட்டே நா மொத மொத
அது நா எங்க ஃபேம்லில அது நாங்க கும்ட்டது து கடையாது அடுத்த வீட்ல தா போய் கும்புடுவோ நா என்னா பண்ணே நெறைய பேரு நம்ம ஒங்க வீட்ல கும்புட்லா
அ
ஒன்னு இது இல்ல அப்டின் சொல்லவு ஒரு ரெண்டு தரவ கும்புட்டே ஃபஸ்ட்டு டைம் கும்புடும்போத் து எங்க அக்கா பைய்ய எறந்துட்டா
அ
அதுக்கப்ற நாங்க ஒரு ஒரு வருஷ உட்டுட்டோ
ம்
ப்ற திருப்பி ஆரம்பிச்சிச்சுங்க திரும்பி கும்புட்லாண்டின்ட்டு ஆ பாத்தா ஒரு அக்கா வந்து ச ஏ எனக்கு கும்ப்ட்டு குர்ரீ அப்டின் சொல்லி அரிசி தேங்காய் குடுத்தாங்க கும்ட்டுட்டு குடுக்குறே அவுங்க பைய எறந்த இன்னக்கி அந்த பையனோட அப்பாதா எறந்தது அ அ அதனால நா பாத்துட்டே நம்ம வீட்ல இனிமே அது நம்மளுக்கு அது ஒத்து வராது கும்புட வேணா அப்டின்ட்டு அதோட உட்டுட்டே வயசு பசனுங்க ரெண்டு பேரு செத்து போகுபோது எவ்ளோ கஷ்டமாருக்கு அப அதனால நம்பளுக்கு அது செட் ஆகல வேண்டா அப்புன் கும்புற்றத் தே இல்ல அததோட உட்டுட்ட அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாவது செஞ்சு அந்த தெருவுல இருக்குற வரைக்கு நாங்க சின்ன பிள்ளைல இந்த தெருல இருக்க வரைக்கு யாராத் கும்புட்டாங்கனா காலைல மென கட்டுட்டு அதை அப்டி கே இண்ணத்துக்குள்ள போட்டு கைய ஒரு கைய வச்சு மூடி கீழ ஒரு கையப்டி வச்சுக்வாங்க சத்தி சத்தனு காலைல ஏழு மணிக்கு கூப்ட்டு ஏன்ட குடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கொழுக்கட்ய
இந்த பிரசாதத்த
ம் எனக்கு எப்டியு வந்துரு அன்ன அத னால சைல்டு ஹுட் ஃப்ரெண்டல்லா அங்க இருக்குறாங்கள்ள
அதுனால கொண்டாந்து குடுத்துருவாங்க
அவுங்க வந்து சாமி கும்ட்டாங்கன்னா என்னைய மறக்காம கூப்ட்டு இந்தா ச தீன் சொல்லி குட்த்துரு போய்ருவாங்க ஒரு தூக்குல போட்டு குடுப்பாங்க நா அத வந்து எங்க சிஸ்டர்ருங்க அங்ன்ன தானே இருக்காங்க அவுங்கள்ட்ட எங்க அம்மாட்டலா நா குடுப்பே நானு அத வச்சு சாப்ட மாட்டே அவுங்ளுக் அது கெடக்கிலனா ரொம்ப பேரு வருத்தப்படுவாங்க ம்ம் அதனால சரி நம்ப்ளுக் கெடைக்ற்த குடுப்போண்டு குடுத்தற்றது நெறைய பேர் வந்து அத கும்பிடு யாராவ்து கும்புருவாங்ளா அப்டின்னு கவுன்ச்ட்டு தேங்காவு அரிசியு குடுப்பாங்க கும்புடுவாங்க அத வாங்கி சாப்புடுவாங்க அந்த மாரி
கும்புட்றவங்களுக்கு நீங்க தேங்கா அரிசி குடுத்துருவீங்க
ஆமாமா குடுத்தா அவங்க கும்புட்டு வந்து குடுத்துருவாங்க அது எனக்கு அந்த இது வந்ததுலருந்து ஆமா பயத்துல நா செய்யறத உட்டுட்டே யார்ட்டையு குடுக்குறதுல்ல எனக்கு தேடி அது எப்டியோ வந்து குடுத்துட்றாங்க இப்ப இங்கேட்டு மாறி குடி மாறி வண்டோ
அக்கா தங்கச்சி எல்லா சேந்து செஞ்சீங்ளா
அக்கா தங்கச்சி மூணு பேரு அங்கன உள்ள அக்கோ பக்கத்துல உள்ளவங்க ஒரு பத்து பேரு கிட்ட வந்து செஞ்சோ எங்க வீட்டல உக்காந்து செய்யும்போது அது என்னன்னா ஒத்து வரல அப்பதா எங்க அக்கா பையே வந்து அஞ்சு ரூபாயா இருந்தா குடுமான்னு வாங்கிட்டு போனா